ஆ வண வணக்கம் மேம்
ம் நல் வணக்கோ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோமா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்குறே
ம்
பசங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
உம்
உங்க குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்காங்ளா ம் அடுத்து உங்க பழைய நினைவுகள் இஸ்கூல் படிக்கிறப்போ
ம் சொல்லுங்க
ஏதாது டூர் வியூ
சுற்றுலா செல்வன் செல்வன்
ஏதாது ஞாபகம் இருந்தா உரையாடலாமா
ஆ உரையாடலா
ம் சொல்லுங்க
நா ஒரு எயி்த்து நைன்த் படிச்சுட்டு இருந்தே
உம்
அப்ப ரெண்டு நாள் டூர் கூட்டிட்டு போனாங்க
உம்
ஊட்டி
உம்
கொடைக்கானல்வோ
உம் உம்
ஆ போய்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோ
ம் ம் ஸ்கூல் பசங்களோடம்மா
ஆமா
ம்
ஊட்டி மட்டுதான் ஆ ஊட்டி மட்டுதான்
உம்
வீட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப குளுரு பஸ்ட் டைம் போனது இது
ம்
ஸ்வெட்ரெல்லா போட்டுக்குனு அந்த கிளைமேட் ரொம்ப ம் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஹோப்பியா
ம் ம் நேரத்துக்கு சாப்பாடு எல்லா கொடுத்தாங்களா ஸ்கூல்ல
ஆ அவங்களே எல்லா ரெடி பண்ணி எடுத்துன்னு அங்கங்க ஹோட்டல்ல எத சாப்பிட வச்சாங்க
ம்
நல்லா சுத்தி காமிச்சாங்க
ம்
ம் நண்பர்களோட நல்லா ஜாலியா இருந்தோம் நல்ல அனுபவம் நல்லா இருந்தது எனக்கு
ம்
அப்பறமா இன்னொரு தடவை
ம்
இன்னொரு ரூட்டர் ஏதோ கூட்டிட்டு போனாங்க மேட்டூர் அணை ஏதோ
ம்
அங்க முதல
ம்
முதல்ல பாத்தோ வேற எது எதோ இப்ப பாத்தோ நல்லா இருந்தது
வனவிலங்குகள் மான், பாம்பு
ஆ அதெல்லா பாத்துட்டு இருந்தோ
மயில் இந்த மாறி ஏதாது
அது ரொம்ப வருஷ ஆச்சுல்ல ஆ நினைவுக்கு வரல
அதெல்லா பாத்து ரசிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கா
ஆ ரொம்ப பிடிக்கு அதெல்லா ரொம்ப ஆசையா ஊஞ்சல் எல்லாம் ஆடணு நல்ல ஃப்ரெண்ஸ்ங்களோட அது து நம்ம தனியா போறதை விட நண்பர்களோட சந்தோஷம் எதுக்கு இடாகாது அந்த நினைவுகள் எல்லா மறக்க முடியாத நினைவுகள்
ம்
நீங்க போயிருக்கீங்களா அந்த மாறி படிக்கும் போது ஏதாச்சு சுற்றுலா போயிருக்கீங்களா
ம் போயிருக்குறே சின்ன வயசுல ஒரு அஞ்சு ஆறு அஞ்சாவது ஆறாவது படிச்சே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்
ம்
அப்போ வந்து ஒக்கே நக்கல்லுன்னு கூட்டிட்டு போனாங்க
ம்
பிடி மாஸ்டர் அவங்கெல்லா
ம்
எல்லா ஸ்கூல் பசங்களல்லா மொத்த சேர்ந்து அந்த ஒக்கேநக்கல் ஃபால்சுக்கு கூட்டிட்டு போனாங்க
ம்
அப்போ அம்மா ஒரு நூறுபா நோட்டு குடுத்து அனுப்சாங்க
அப்ப அதே அதிக அம்பது நூறுன்னு
ஆமா அப்ப குடுத்து அனுப்சாங் அந்தன்ன செலவுக் காசு வேணுனு அப்பாதா குத்துனுச்சாங்க அம்மாலா குடுக்க மாட்டாங்க
ம்
அப்பா குடுத்தம்ச்சாங்க அதுங்க தெரி ஞ்சாங்க ஜெகஜரோட்ல ஒரு அக்கான்னு ஒருத்தரு
ம்
ஒ அவுங்க வந்து கலா கலா அவுங்க பேரு
ம்
அவுங்கள பாத்துக்க சொல்லி இந்த சின்ன பொண்ணு நாங்க அனுப்புறோ நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி அம்ச்சாங்க
ம்
அவுங்க அவுங்கள வந்து நாங்க கூட கூட்டிட்டு போவே நாங்க ஃப்ரெண்ட்ஸி இப்ப அவுங்க பெரியவங்க நா கொஞ்ச சின்னவங்க அவுங்க சிக்ஸ்த்து க்ளாசு நா ஃபோர் ஃபிப்து க்ளாசு
ம் ம்
அவுங்க அவுங்க கூட்டிட்டு போவாங்க அவுங்க கூட போய்ட்டு வந்தே நா ஃபா நா சுத்தியெல்லா பாத்துட்டு ஃபால்ஸ் எல்லா நல்ல பாத்துட்டு
ம்
குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாத்திக்கினே எல்லா அது வரிசையா அது பரகாரம் போய்ட்டு அங்க அந்த மொதலை
ம்
அந் அதுதா இருந்துச்சு அந்த அப்பல்லா அந்த லை பண்ணைய்ல கூட்டிட்டு போய் அத எல்லா காட்னாங்க வாத்தியாருங்க
ம்
போய் பாத்தோ நல்லா ஐ ஐஸ்கிரீமு அது இது அந்த அம்மா அந்த அவுங்க பெரியவங்க நா வந்து காசு குடுத்து சின்ன பசங்கள போய் அந்த நூறுபா நோட்டு மாத் தி சாப்புற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெறம கெடையாது
ஆமா
உந்துதா அதுக்கு அந்த அம்மாவ பாத்துக்க சொல்லி அம்ச்சாங்க
ம்
அந்தம்மா கூட்டிட்டு போயி வாங்கி குடுத்து கொஞ்சோ செலவழிச்சுட்டே அந்த பணத்தெல்லா
ம்
அவுங்களு சாப்புடுவாங்க நானு சாப்ட்டே சாப் செலவுளிச்சுட்டோ அதுக்கப்பறோ நா எல்லாமே பாத்துட்டு ரசிச்சுட்டு நல்ல குதுக்கலமா கொண்டா கடமா பஸ்ஸுல எல்லாரு என்ஜாய் பண்ட்டு வந்தோ
ம் பாட்டு ஆட்டம் பாட்டம் இல்லல் நல் நல்ல ரொம்ப
ஆமா
மறக்க முடியாத நெனைவில்
அது மாத்திரமா மறக்க முடியாது நினைவுகள் சொல்றீங்க
ம்
அதுக்கப்பறமா வந்து அந்த பண்த்த செலவலிச்சிட்டு வந்ததுனால எங்க அம்மாக்கிட்ட அடுவாங்குன பாறே அதுல்லா மறக்க முடியாது
ஆ சரி சரி ஆ மொத்தம் காலி ஆயிடுச்சி ஆனா மொத்தம் காலி பண்ணிட்டீங்களா ஆனா
ஆமா செலவு அழிச்சுட்டோ அப்ப வந்து ஐசு கிசு எனக்கு சின்ன வயசு எனக்கு தெரியாது விவரம் கம்மி
ம்
அவங்கோ பெரியவங்கள பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்ச்சாங்க
ம்
நா ஏதோ வாங்கி குடுக்குற என்னென்ன இருக்குதோ அந்த சோளபொறி அப்பெல்லா வந்து பஞ்சுமிட்டாய் மாரி வரு அங்க அந்த பக்கல்லா அங்க அதுதா வித்துனுப்பாங்க
ம்
அது வாங்கி சாப்ட ஐஸ் வாங்கி சாப்ட ஐஸ்கிரீம் சாப்ட
ம்
ஐஸ்கிரீம்னா எனக்கு ரொம்ப புடிக்கோ அ அந்த காலத்திலயே
ம்
எப்போ ஒரு டைம் அப்பல்லா அந்த குச்சி ஐஸ் விப்பாங்க
ம்
அப்போ அதெல்லா வாங்கி சாப்ட அப்பல்லா இந்த இந்த மாரி பாப்கார்ன் எல்லா கெடையாது அந்த குச்சி ஐஸ் மாத்திரம் தா அதிகமா விப்பாங்க ஐஸ்கிரீம் விப்பாங்க கப்ல அந்த மாரி என்ன அதே மாரி
அதுல
ஆ அந்த கப் இப்போ சின்னதா அந்த சோளக்கதிர்ல பண்றாங்களே சோள இத பொறில அந்த பைபர் மாரி அது அது ஆமா அதுல வந்து அது போட்டி மாரி இருக்கு சுட்லா அதுல சுத்தி அதுக்குள்ள ஐஸ் அந்த அருண் ஐஸ்கிரீம் தா வைப்பாங்க அந்த காலத்துல அந்த அருண் ஐஸ் கிரீமே பெருசு
ம்
இப்ப பேவர் மாதிரி அது மாரி எல்லா கெடையாது எங்களுக்கு அருண் கிரிம்னு ஒண்ணு விப்பாங்க அது மாத்திரம்தா அந்த காலத்துல ரொம்ப பேமஸ்
ம்
அது வாங்கி திண்ட்டு நல்லா..
ம்
ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த காலத்துல அதே பத்து ரூபா ஐஸ்கிரீம் ஐஸ் எல்லா ரெண்ரூபானு விப்பாங்க
ம்
ரெண்ரூபா ஒரூபா இந்த சேமியா ஐஸ்னா ரெண்ரூபா சாதா ஐஸ்னா ஒரூபா விப்பாங்க
அந்த மாரி எல்லா வாங்கி தின்னுட்டு எப்படி செலவாச்சுன்னு எனக்கு தெர்ல கணக்கு மொத்ததுல செலவு பண்ணிட்டோ
ம் வந்து நல்லா திட்டுவாங்கனிங்க
திட்டு வாங்கல அப்பா குடுக்குறது காசு
ம்
அத நோட் பண்ணிக்குனே இருந்துட்டு எதுக்குடி இவ்ளோ செலவு பண்ண அது எப்புறி தின்றது நீ ஒரு ரெண்டு ஒரு நாள் எப்பறி நூரூபா நோட்டு காலிப் பண்ணிட்டு வறதுன்னு அடிச்சாங்க பாரு அடி வாங்கன அதெல்லா மறக்க முடியாத நனைவுகள் தா
ம் இப்ப நூற் ரூபான்றது அந்த காலத்துல ஆயர் ரூபா ஐநூற் ரூபாக் சமம்.
அது என்னமோ அப்பொ அந்த அப்போ அதுதா ரேட்டு அந்த ரெண்டு ரூபா ஐஸு ஒர் ரூபா ஐஸ் தா.
ம். ‌.
எங்கே போட்டனோ அது என்ன பண்ணனோ மொத்தத்தில எனக்கு அது கணக்கு சொல்ல தெர்ல அம்மாக்கிட்ட செலவு பண்ணிட்டோ.
ஆ
ஓ அந்த அம்மா பாத்து சொன்னாங்க அவங்களு வாங்குனாங்க, சாப்ட்டாங்க.
ஆ
டிக் குட்த்தாங்க இது செலவுகு தா குட்த்துக்கறாங்க அவங்க பாத்துக் சொன்னாங்கன்னு அவவுங்களு செலவு பண்ணிர்.. இருப்பாங்களோ என்னவோ எனக்கு அது அறியாத வயசு கொஞ்சோ ச.. ஆனா கொஞ்சமா ஞாபகம் மத்தரொ கரெக்டா இருக்குது போனது, வந்தது, தின்னது. ம்
ஆ வேற எங்காச்சு போரி போயிருக்கீங்ளா?
இல்ல இல்ல ஆமா வேற போயிருக்கறே ஒரு வாட்டி. உங்கள்க் ஏதாது அனுபவம் இந்தா சொல்லுங்க.
எனக்கு அவ்வளதான். ஸ்கூல் டூருன்றது ரெண்டு தடவை தா போனோ.
ம் ம்
அவ்வளவுதா ஒரு பண்ணண்டாவது வவுப்பு வரைக்கு தா. இன்னொரு தடவ.. பத்தாவ வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கும்போது கேரளா டூருக் போனாங்க.
ம்
அப்ப வந்து குண்டு போட்றாங்க அங்கங்க வெடி போட்றாங்கன் சொல்லிட் இருந்தாங்கல்ல? பேப்பர்ல எல்லா நியூஸ்ல எல்லா.. கங்க குண்டு போடுறாங்கன் அந்த விசியத்துக்காக எங்க அப்பா.. அப்பா என்னைய அனுப்பவே மாட்டேன்ட்டாரு டூருக்கு. பத்தாம் வகுப்.. த்து லாஸ்ட் வர்சொ. எங்க ஊர்ல வந்து பத்தாம் வகுப்பு வரைக்குந்தா அப்ப ஸ்கூல் இருந்தது. பதினொன்னு பன்னெண்டுக் வேற ஊருக் போவோ. போய் போய் படிக்கணு நாங்க. அதுக்கு இது லா.. ஸ்ட்டு வருசொ அது ஆ தூரமா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த.. தும் இது லாஸ்ட்டு வருசொ. கம்பல்சரி எல்லா பசங்களு வராங்க. நீங்க அனுப்.. பி விடுங்கட்டு சார் வந்து எங்க வீட்ல உக்காந்துட்டு, எங்க வீட்டுக்கே வந்து, எங்க அப்பா எங்க அம்மாக்கிட்ட இவ்ள இல்லாதா கேட்டாங்க. ம் நாங்க போறோ, பத்தரமா பாத்துக்குறோ, அதெல்லா பயொ இல்ல. அனுப்பி விட்.. ஏங்க நீ இவ்வளவுலதான் கேட்டாங்க நான் யாரு சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன் அங்கங்க குண்டு போறாங்க அவரே சாரவே திட் திட்டி அனுப்பிட்டாரு எங்க அப்பா ம் நீங்க எப்டி இந்த நேரத்துல எப்டி நீங்க டூர் கூட்டிட்டு போறது உங்களுக் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? அது இருக்கா? நா, நீங்க போறிங்க. போங்க நா எங்க பொண்ண அனுப்ப மாட்டே அது எங்களோட விருப்பொ. அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்து கேட்டாலு நானு எவ்வளோ அழுது பார்த்தே. இது பண்ணி பாத்தே, எங்க அப்பா என்ன அனுப்பவே இல்ல. ஆனா பணொங்கட குடுக்குறே ஆய.. தைநூறோ ரெண்டாயிரமோ ஆயிரத்தைநூறு டூருக்கு. பணொங்கூட கூக்குறே, நீ வச்சுக்க கையில ஆனா டூருக் போக் கூடாத். அப்படிஞ்சொல்லிட்டு எங்க அப்பா என்ன மறக்கி பேசி என் கைல பணொங்குடு.. துட்டு டூருக் மட்டு அனுப்பல அந்த வருஷொ. அது ரொம்ப.. ம்ப மிஸ் பண்ணே எல்லாரும் பசங்கலும் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து ஃபோட்டோ காட்டி.. அதெல்லா காட்டும் போது எனக்கு ரொம்ப கொஞ் ஃபீலா இருந்தது.
ம் ம்
ம் நம்மள நாம மட்டு போலியே நம்ம அப்பாம்மா அனுப்பலயே.
ம்
அந்த ஒரு கஷ்டம் இருந்தது அந்த வருஷம் மட்டும்
ம் ம் அது கஷ்டோந்தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் அந்த மார் நேரத்துல
அக்கறையோடதா எங்க அப்பா அத சொன்னாரு அனுப்ப கூடாதுன்றதுன்னு இல்ல அங்க அங்க குண்டு போட்றாங்க அது போடுறாங்கன்ட்டு
ந்து உங்களு நீங்க அறிஞ்சிருக்க மாட்டீங்க
ஆ ஐயோ அனுபலயேன்ற கோவந்தா இருக்கு இப்ப நெனைச்சு பாத்தா அது நம்ப அப்பா வந்து நம்மளோட நம்ம மேல இருந்த பாசத்துக்காக தா ஆப்டி சொன்னாரு ஆன்றது புரி இப்ப புரியுது இப்ப புரியுது அந்த இது
அப்ப புரியாது
ஆ அப்ப புரியல நம்மளுக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு ரொம்ப உரச்சிட்டு நம்ம அப்பா அம்மா எல்லாரும் போனாங்க இவங்க மட்டு நம்மள அனுப்ப மாட்டேன்றாங்க சி அப்டின்ட்டு ரொம்ப இதா இருந்துச்சி ஆ இப்ப கொஞ்சோ கொஞ்சோ இப்ப நம்மளுக்கு வலந்த அப்பறமா அதனோட இது தெரிது இப்ப நம்ப பசங்கள நாம எப்டி கவனிக்கிறோமோ அந்த மாரி தானே நம்ப அப் பாவு அம்மாவு நம்மள பாத்துருப்பாங்க
அந்த அக்கறையில தா நம்மளுக்கு நல்லது கெட்டது சொல்லி
பாங்கன்ற இது இருக்கு
ஆமா அ ரொம்ப நி இருக்கு ஆமா சரிமா ரொம்ப நன்றி மா